ஹலோ
வணக்கம் தோழர் நலமா இருக்கீங்களா
நல்லா இருகோ கேக்குதா உங்களுக்கு க்ளீனா கேக்குதா
ஆ கேக்குது
சாப்ட்டாச்சு நீங்க சாப்ட்டீங்களா
ம் சாப்ட்டாச்சு என்ன பண்ணிட்டுருக்கீங்க
புரியல
என்ன பண்ணிட்டுருக்கீங்க
நா சும்மாதா இருக்றேன் எந்த தாபிக் பத்தி பேசலானு சொல்லுங்க
ம் உங்களுக்கு எது தெரிமோ சொல்லுங்க நா தெரிஞ்சுக்கறே
டிரவல்லா பண்ணுவீங்களா நீங்க டிராவல்லா பண்ணுவீங்களா
ஆ சரி அது நா பண்ணதில்ல நீங்க சொல்லுங்க
பின்ன ரொம்ப சவுண்டா இருக்கே
நான் அதல்லாம் எங்கயு போனதுல்ல சொல்லுங்க இருங்க இருங்க கேக்கு சொல்லுங்க இப்ப கேக்குதா
ஆ இப்ப கேடக்குது ஏ ட்ரிப்புகெல்லாம் எதுவு போனதில்லையா போலாம்ல போணும்னு ஆச இல்லயா உங்களுக்கு
மொதல்லா வந்துட்டு ஏதாச்சு வெள்ள போனோம் அப்படின்னாக்கா அதுக்கு தனியா நம்ம ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து நம்பரு அ அ தயார் பண்ணிக்கணும் அதுப்புறம்
ஆமா ஒரு ஐயாயிரூபா இருந்தா அழகா ட்ரிப்புக்கு போயிட்டு வரலாமே
நா நா எப்டின்னா தேவயில்லாம பணத்துலா செலவு பண்ண மாட்டே
அப்படியா உங்க ஃப்ரெஞ்சு குரூப் கூட போலாமே அழகா பிரெஞ்சு குரூப்ல இருக்காங்களா
எனக்கு ஃப்ரண்ட்ஸ் எனக்கு நண்பர்கள்லாம் பெருசா இல்ல நா யார்ட்டயும் அவ்வளவா பழக மாட்டே
ஓ அப்டியா சரி சரி அப்ப யாரு தா உங்களுக்கு குளோஸ் ஃப்ரண்ட்ஸா சர்க்கிள் அந்த மார்லாம் எவும் இல்லயா நா நல்லா ஃப்ரண்ட்ஸ் கூட பேசுவே நல்லா நாங்க அடிக்கடி ட்ரிப்ல்லாம் போவோ
பசங்களோட இது வேற ம் பொண்ணுங்ளோட இது வேற இல்லதான இப்ப எப்டின் பாத்தீங்னா இப்ப பசங்ளுக்கு டக்குன் ஃபோன் பண்ணி அ வாங்க போலா எங்க்யாச்சு போலா அப்டினாக்கு டக்குனு வந்துருவாய்ங்க அதே பொண்ணுங்க அப்டின் பாத்தீங்னாக்கா வீட்ல கேக் ணு நெறையா இருக்கு
அப்புலா இல்லல நீங்ளு பிளான் போட்டு பருமிஷன் கேட்டு போலாமே போணுன் நெனச்சா ஒன் டைம் ஆச்சு போய்ர்க்லாமே போணூ நெனச்சிருந்தா
நா ஒரு நாங்க ஒரு ம் உணவு கடை வந்துட்டு சாப்புல்லானு நாங்க ஒரு ஒரு யோசன எங்ளுக்கு ஆனா இன்னுமே நாங்க அத சாப்ட் அங்க போய் சாப்புல்ல அப்பு பாத்தங்க எந்த லட்ச்ணத்துல இருக்குன்
எங்யானா போய்ட்வாங்க
ம் அதே மாரி எனக்கு பெருசா நண்பர்கள்லா கெடயா நா யார்ட்டியு முன்னாடி இருந்த அப்டிதா இருந்த நெறைய நண்பர்கள் இருந்தது அது மார்லா இருந்த ஆனா எப்டி சொல்றது கொஞ்சோ கொஞ்சோ பழக பழக தெரிது என்ன ஏது அப்டின் அதுனால பெருசா அதெல்லா விரும்பதில்ல
அப்டி சொல்றீங்களா சேரி ஓகே நல்லதுதா யாரையு நம்பாம இருக்குறது
ம்
எதாச்சு ஒன்னுனானா நண்பர்கள் கிட்ட பகிர்ந்ட முடியுல
நா அப்ப முன்னாடியே அப்டிதா இருந்த ஒரு சின்ன ஒரு பிரச்சினனா கூட இது மாரி பிரச்னை ஆய்டு ச்சி அப்டின் சொல்லி அந் மாரிக் இருந்த ஆனா இப்போ அப்டி இல்ல இப்ப கேக்குற்துகே ஆள் இல்லன் வச்சுக்கோங்குளே இப்ப நா இப்ப இனா இப் பொழம்புறனா கூட ம் ஒ பக்கத்ல உக்காந்து ஒரு பத்து நிம்ஷோ அ ஒரு நமக்காக நேரோ ஒதுக்கி கேக்கதுக்கூட ஆள் இல்ல
அப்புடியா
அதுனால் நானு பொழம்றத விட்டுட்ட ஏன் பொழம்பிதா என்னாவபோது அப்டி
சேரி சேரி
ம் நீங்க எங்க இப்ப நண்பர்களோட எங்யாது வெள்ல போனீங்ளா
ஆமா நாங்க இப்ப கூட ரீசன்ட்டா இதுக்கு கேர்ளா ட்ரிப்லா பிளான் போட்டோ
ம் ம்
ஆனா இப்பதீக்கி போற ஐடியா இல்ல எனக்கு
அப்புடியா ம் அ அங்க இது அ இப்போ கேர்ளா வந்து இதா முதல்வாட்டி போறீங்ளா இல்ல ஏற்க்னே போய்ர்க்கீங்ளா
இல்ல இல்ல இப்பதா ஃபஸ்ட் டைம் பிளான் போட்டோ கேர்ளா வயநாடு வேக் ஆ உன்னூ ஒர் ரெண்டு ஊரு சொன்னாங்க அது எல்லாமே கவர் பண்ற மாரி ஒரு ட்ரிப்பு
ம்
பே பண்ணிட்டோ தவிர்க்க முடியாத கார்ணம்னால போ முடியாம் போய்ர்ச்சு
அப்புடியா ஆனா நா கூட எனக்கு வந்துட்டு இந்த கடற்கர அந்த மாரி பகுதிக்கு போறதா புடிக்கு
ம் ம்
ஆ இந்த புக் இந்த கொடைக்கானல் இந்த மாரி சில இதெல்லா சொல்லுவாங்கல இந்த ஏதா தண்ணி உள்ள எடங்களா அந்த மாதிரி நா ஒரே ஒரு வாட் டி அதாவது ஏல வேளாங்கண்ணிக்கு வந்துட்டு ரெண்டு மூணு வாட்டி போயிருக்கே மூணு வாட்டி வந்து ஒரே ஒரே ஒரு ஒருத்தவங்களோடதா போயிருக்கு மூனு வாட்டியுமே அப்பா அவுங்க மட்டுதா கொஞ்சோ எங்காச்சி வெளில விட் டற்லாமானா கொஞ்சோ வருவாங்க அந்த மாதிரி இப்ப என்னனா இப்ப அவுங் அவுங்களு வே வேலைக்கு போய்ட்டாங்க அதனால யாரோடயு போறதில்ல
சேரி சேரி ஓ சே நா இதுக்கு முன்னாடி ஒருவாட்டி கொடைக்கானல் போயிட்டுவந்தே ஓ போன வருஷோ சட் ப்டம்பர் மாசோமா கொடைக்கானல் வால்பாற ரெண்டு ஊரு கவர் பண்ற மாரி ஒரு ட்ரிப் பு பட்ஜெட் ஒரு ஆளுக்கு ஒரு ஏழாயிரரூவா கிட்ட வந்துச்சு
ம் வீட்ல வந்து கேட்க மாட்டாங்களா இவ்ளோது ஸ் செலவு பண்றிங்கனு
இல்ல இல்ல நம்ம வீட்லலா பர்மிஷன் கேட்டு தான போறது
எவ் ஓ சரிதான் இப்போ அப்ப ஏழாயிரூவாங்கிறிங்க இப்ப ஏழாயிரரூவா நீங்க வந்து ஒரு சேமிச்சு வைக்கிறீங்க அப்டின்னாக்கோ உங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சோ ஒரு டக்குனு உங்களுக்கு கைல காசு இல்லாதப்போ அது கொஞ்சோ பயன்படனுல
பயன்படு ஆனா நம்ம இப்ப இப்ப வுட்டா போ முடியாதுல்ல ஃப்ரெண்ட்ஸு கூட
ம்
அதனால இப்பவே போய்ட்டு வந்தரது
ம்
அந்த ஏழாயிரூவா பாத்தா நம்ம அடுத்து அந்த ஏழாயிரூவா சம்பாச்சிடலா ஆனா நம்மளால இந்த ட்ரிப்ப அனுச்சு போ முடியாது இல்ல ஒரு ஷீஷீ வக்கிறவ கூட நம்மளால ஏழாயிரூவா சம்பாதிக்க முடியு
ஃபுல்லா நண்பர்கள்
இல்ல இல்ல நண்பர்கள் கூட அந்த ஒரு வாட்டி தா போயிருக்கே
ம்
நீயலா போனதில்லை
இப்ப நண்பர்களு இல்லாமே தனியா போயிருக்கீங்களான்னு கேக்குறே நீங்க மட்டு
இல்ல வேலைக்கு போனு
ஆ நீங்க போனதில்லயா
தனியா போகலா புடிக்காது
அது கரைய அது சரிதா புடிக்காது ஆனா நீங்க ஒரு ரெண்டு வாட்டி போய்டிட்டு வந்து பாருங்களே யாரு கூடயு சேந்து போகதா புடிக்காது அது தனியா போய்டு வந்து பழகிடு அப்டியே நானு அப்டிதா இருந்தே இப்ப
சரிங்க தோழி
புரில என்னது
தனியா இருச்சு போற மாரி நாளைக்கு மட்டா தனியா போய் பழக்கோ அ வெளிய போறதல்லாமே பிரெண்ட்ஸ் கூட போவே வார வாரோ கிரிக்கெட்லா விளாட போவ
ம் நா முன்னாடி எப்டி இருந்தே அப்டின்னாக்க எங்க போனாலு அப்டியே எல்லாரோடயையு சேர்ந்து சேர்ந்து போவே தனியாவே போனதில்லீங் இங்க எங்க எப்டி ஊர்ல இருக்கற ஒரு கடைக்கு போனா கூட தனியா போ மாட்டே அது அப்போ வந்துட்டு அப்போலா எல்லாரு கூட இ ருந்தாங்க அதனால எல்லாரோட சேர்ந்து போனே இப்போ வந்துட்டு யாரு இல்ல அதனால தனியாவே போய் பழகிடுச்சு ஒரு உடம்பே சரில்னா கூட மருத்துவனைக்கு போணும்னா கூட யாரையு எதிர்பார்க்கறது கெடையாது நானே என்ச்சு போயிட்டு வந்துருவ
சேரி
மருத்துவமனைக்கே வராதவங்க மத்த இடத்துக்கு வந்து என்னத்துக்கு மத்த இடத்துக்கூட தனியா போயிட்டு வந்துர்வோ இந்த இடத்துல நம்மளால முடிலங்கறதுதா நாம போறேன்னே அப்ப நம்மளே எஞ்ச்சு போணுங்கிறப்போ அதுலயே வெறுத்துறுது இல்லையா அப்புற யாரு கூட போய் என்னாக போகுது யார்க்கு
சொல்லுங்க அதுக்கப்புறோ வந்துட்டு ம்
சொல்லுங் சொல்லுங்
இல்ல அதுக்கப்புற நா இப்போ நா இப்ப வா எப்போமே தனியா தா உட்காந்துருக்கே தனியா போறே எனக்கே தெரியுது தனியாவே இருக் கம்னு இதுல வந்துட்டு இப்போ ஒரு ஒரு செய்தி ஒன்னு கேள்விபட்டது என்னனா இன்னு தனியா இருந்தா வந்துட்டு இது அந்த ஆயில்காலம்ன்னு சொல்லுவாங்ல அது குறையுமாம்ல அப்டின்னு சொல்லியிருந்தாரு ஒரு டாக்டர் சொல்லி மருத்துவர்ன்னு நெனைக்கிறே அவர்தா சொல்லியிருந்தாரு போல உண்மையா பொய் ஆ நாங்க ஒரு இதுலயிருந் வலைத்தளங்கள்ல பாத்தே
அப்டியா சேரி சேரி சேரி
இது வந்து ஆராய்ச்சியிலயே அது கண்டுபுடிச்சிருக்காங்க அந்த மாதிரி
சேரி சேரி சேரி
ஆ
அது என்னமோ நம்மளுக்கு அந்த தனியா போய் பழக்கோ இல்ல உங்களுக்கு தனியா போய் பழக்கோ அதனால நீங்க அப்டி பழகிருக்கீங்க நா இப்டி
ஆமா அதாவது பழக்கோ சரியில்ல ஆ
நெறைய பேரோட இயல்பு மாறும் அது எல்லாமே மாறிடு
நமக்கு வந்து ஒரு விஷ்யோ வந்து அம் ஒரு வழியே இல்ல பண்ணிதா ஆகனு ஒரு ரெண்டு வாட்டி மூனு வாட்டி பண்ணிட்டோம்ன்னு வச்சுக்கோங்க நமக்கு அது பழகிடு அதாவது எப்பிடினா அது பழக்கம் ஆயிடும் எனக்கு அது பழக்கம் ஆயிடுச்சு நா அப்டிதா அப்டிங்கிற மாதிரி ஆயிடு
ம் சரி நீயே இல்லன்னா நம்ம தனியாதா போய் ஆகணு அது வேற வழி இல்ல
அதுதா
வேற வழியில்லாம நெறைய வாட்டி தனியா போய் போய் பழகிடுச்சு அதெல்லா உங்களுக்கு தனியா போய் வந்து உங்களுக்கு ச்சு போயிடுச்சு அ
ம்
உங்களுக்கு தனியா போய் பழகனுதுனால உங்களுக்கு அது புடிச்சிருச்சுங்க
ஆமா எனக்கு புடிக்கலா இல்ல தனியா போறது எப்படிங்க புடிக்கு ஆனா அது வேற வழி இல்ல தானே தனியா தா போய் ஆகணு அப்றோ என்ன பண்றது
செரிங்க செரிங்க செரிங்க நம்ம கால அவகாசம் முடிஞ்சிருச்சு நாளை
ம்